ஹலோங்க சார்
வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்குற சார் நீங்க சார்
நா நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ
சார் இங்கோ ஒர்க்லதா சார் இருக்குற அதுதா சார்
ஓகே ஓகே இன்னைக்கு நாள் எப்படி போச்சு உங்களுக்கு என்ன பண்ணீங்க கால்ல இருந்து
சார் நம்மள்க்கு நைட் டியூட்டி சார் அதுனா வேலைக்கு போய்டு வன்ட்டு கொஞ்சோ அப்டியே ரெஸ்ட் எட்த்துட்டு போய்ட்டு சாப்பிட்டு மூவி பாத்தங்க சார் பரவால்ல சார் போய்ச்சு இன்னக்கி
ஓகே இன்னைக்கு லீவா உங்குளுக்கு இன்னி
இல்லங்க சார் ஒர்க்குதாங் சார் ஒர்க்குதான் சார்
ஆக்சுவலி இன்னைக்கி ஞாய்த்துக்கிழம லீவாதான இருக்குணு
ஆமா ஆமா சார் இது நம்ப நம்பல் லீவு ஒரு ஒரு வீகெண் வீக் ஆஃப்ல மாறு சார் ஒரு ஒருத்தருக்கு ஷிஃப்ட்டு இது அதுனன் அதுனால
ஓகே ஓகே சேரி சேரி இப்போ உங்கள்து ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சா இல்ல இப்பதா ஆரம்பிக்க போதா
இ இனிமேதா சார் போணு சார் அதுதா அ ஆமா சார்
அ ஓ ஷிஃப் டைமிங் என்னது
சார் லவன் தாட்டி சார்
லவன் தாட்டில இருந்து
சார் கால்ல சவனோ கிளாக் வரியு சார்
ஓ ஓகே ஓகே இதுல எதாச்சு பிரேக்கு டைம் இருக்கா
இருக்கூ சார் ம் ஓ ஒன்னோ கிளாக்கு ஒன்னு மூணு த்ரீயோ கிளாக்கு ஒன்னு ஒன்னு இருக்கு சார் டீ டைமு அப்புறோ சாப்புறவுங்க சாப்புலா ஃபுட்டு இருக்கூ எல்லாமே இருக்கு சார் மத்தபடி ஸ்நாக்ஸ் டைமெல்லா வரு நீங்க சாப்புலா ஒன்னவர் ஒ ஹாஃப்பனவர் ஒன்னவரு
ஓகே ஓகே ஓகே நீங்க வந்து அப்போ ஆஃபீஸ்லருந்து வேல செய்றீங்க அப்டி தான
இது நம்ப ம் மேனுபேக்சரிங் பேக்கிங்கு இதுலா செஞ்சுனிக்குற சார்
ஓகே ஓகே சேரி அப்போ ஒங்கள்க்கு தங்குற வசதி எல்லா எப் எப்புடி அவுங்களே அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்களா இல்ல நீங்க தா பாத்துக்கனுமா
நம்மளே ஓன் இதுதா சார் நம்மளே ஓனா தா ரெண்ட் எடுத்து பி ஜில தங்குற மாரி சார்
ஓகே அப்போ உங்கல வந்து பிக்கப் பண்றது ட்ரப் பண்றது அதுவு நீங்களே பாத்துக்குணுமா
இவுங்களோ அதா சார் நம்புளுக் இங்கயே நம்ப ஆஃபீ இது கம்பெனிக்கு பக்கத்துலயே ரூம் எத்தா நம்புளுக் கம்ஃபர்டபுளா இருக்கோ போயிட்டு வர்றதுக்கு தூரமா லா லாங்கா இருந்துச்சுன்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸீவோ ஆகோ மத்தபடி நம்முளுக் டயர்டாவு ஒடம்போ இதாவு ஆனா பக்கத்துல எதா பாத்துக்குணு பி ஜி பாத்துக்குனா நம்முளுக்கு கொ்ஞ்சோ கரெக்டா இருக்கோ சார்
ஓகே நீங்க இப்போ பக்கத்துலதா பாத்து இரு இருக்கீங்க தங்குறீங்களா
நம்முள்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கு சார்
அ அதுக்கூட
அ சார் அப்டியே நடந்து நம்ம ஃப்ரீ யெல்ப் மா இருக்கு ஒன் அவர் முன்னாடியே கெளம்பிட்டா கரெக்டா இருக்
ஓகே ஓகே செரி செரி இந்த தொழில்ல எவ்ளோ வருஷமா வேல செய்றீங்க நீங்க
இல்ல சார் இப்போ இது இது ஒரு டூ இயர்ஸா செஞ்சினு இருக்க சார் மத்தபடி அதுதா சார் அதுக்கு முன்னாடி வேற இது பெயிண்டிங் செஞ்சிருந்தே ஊர்லயே
ஓகே
இப்பதா அதிகோ சார்
ஓகே ஓகே நீங்க உங்களோட பொழுதுபோக்கு நேரத்துல என்ன பண்ணுவீங்க படம் பாப்பீங்களா விளையாடுவீங்களா என்ன பண்ணுவீங்க
மூவிஸ் பாப்ப சார் மூவிஸ் பாப்ப அப்புறோ புக்ஸ் படிப்ப எங்கயாது பசங்க கூடயே போயிட்டு எ எதா பார்க் கீர்க் அந்த மாரி போ போவ சார் அவ்ளோ தாங்க சார்
அ எந்த மாரி படங்கள் உங்குளுக்கு பிடிக்கோ தமிழ் படமா
ம் தமிழ் படோ அண்டு ஹாலிவுட் படோந்தா சார் எனக்கு ஃபேவரெட்டு் ம் தமிழ் படம் பாத்தத விட கம்மியாதா இருந்துருக்கோ ஆனா ஹாலிவுட் நறையா பாத்துருப்ப சார்
ஓகே ஓகே ஹாலிவுட்ல உங்குளுக்கு பிடிச்ச படோ என்னது ஏதாச்சு படோ ஏதாச்சு இருக்கா உங்குளுக்கு பிடிச்ச படோ
சார் அது நறைய இருக்கு சார் லியானோ டிகாப்ரியோ இருக்கிறார்ல சார் அப்புறோ பிராண்ட் பிட்டு இந்த மாரி இந்த மாரி ஆளுங்க எல்லாருமே நல்லா இருக்கோ சார் டென்சில் வாஷிங்டன் இவுங்கள்தெல்லா கொஞ்சோ நல்லாதா சார் இருக்
ஓகே ஓகே அ படங்கள் வந்து நீங்க தேட்டர்ல போய் பாப்பீங்களா இல்ல வீட்
இல் இல்ல சார் வீட்டுலதா சார் இருக் வீட்டுலதா சார் நா பா எனக்கு ஃபஸ்ட்டு வேணா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட்டு நானு தேட்டுர்ல பாத்த ஒரு படோ ஆலிவுட் படோந் தா சார் நா பாத்தது
செரி செரி செரி இப்ப ஏ கட சியா பாத்த படொ என்ன தியட்டர்ல
இப்போ கடைசியா ஒரு ஏதாவ்து போனது தனுஷ்க தனுஷ் படத்துகா தனுஷ்படத்து தனுஷ் ஃபேனு
ஓ
அவ்ள்தா அது
என்ன படோ இப்போ கடைசியா தனுஷ் வந்து கரான்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்கு போனீங்ளோ
இப்போ போல சார் அந்த படத்துக்கு போல சார்
ஆ ஓகே ஓகே அப்போ அந்த இட்லி இட்லி கடையா அந்த
ஆ இல்ல சாரு அது அதுகூட இல்ல சார் நா நீ லாஸ்ட்டா இந்த இது அசுரன் நெனக்கிறேன் சார் போனது அவ்ள தா சார் அசுரன்தா
அ அதுக்கப்றோ அதுக்கு முன்னாடி கூட இன்னொரு படொ நடிச்சிருந்தாரு அந்த ஹிந்தில ஒரு படொ
ம் பேர் ஆமா சார் அது கூட நல்லா அது நல்லா இருந்ச்சு சார் ஃபோன்ல பாத்த
ஆ
நல்லா இருந்ச்சு சார் அது
ஆ ஓகே ஓகே இ தனுஷ்தா புடிக்கூ அப்போ
ஆ சார் அவுரு ஆலிவுட் ஸ்டார் சார்
ஆமா ஆமா ஹாலிவுட்லயு ஒரு படொ நடிச்சிருந்தாரு
யாரு சார்
ஆ அது நல்லா கேரக்டரா இருந்துச்சு நல்ல ஃபைட் படமா
ஆமா சார்
அங்க எப்டி இருக்கு இப்போ க்ளைமேட்டு மழையா வெயிலா
இங்க க்ளெவுடி தா சார் உள்ள ஃபுல்லா க்ளெவுடி தா சார் க்ளெவுடா இருக்கூ
க்ளெவுடா இருக்கூ மழ அப்ப மழைய வர வாய்ப்
ஹ ஆமா சார் இங்கே நேச்சுரலாவே அப்டிதா சார் இருக்கூ பேங்ளூர் சைட்லல்லா
ஓகே ஓகே செரி செரி செரி நீங்க அ உங்க வீடு அங்கயேவா இல்ல நீங்க வந்து வேல செய்யறதுக்காக தனியா வந்திருக்கீங்களா நீங்க
இங்க வந்துகறே சார் நம்ம நேட்டிவ் வேற நா இங்க வேலைக்காக வந்துகுறே சார்
ஓகே ஆ இப்ப இருக்கற எடொ உங்களுக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சா எல்லாமே பழகிடிச்சா சாப்பாடு தங்கறது அப்புறொ அங்க இருக்க மக்கள் உணவு எல்லாமே
இங்க ஃபுல்லா ஆமா சார் லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ராப்ளம் கொஞ்சொ சார் மத்தபடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டுதா இருந்தாகனு அந்த மாரி இந்த செட்டுல ஃபுல்லா எக்ஸ்பென்சிவ் தா சார் எவ்ளோ எல்லாமே எல்லாமே ரன் ஆயிட்டுக்கு சார் அதுதா பத்தாது பத்தாது வேர நடுல வேற இந்த ஏ ஐ வேற வந்து டா புல
ஆமா ம் ம் ம் ம்
நீங்க என்னா செஞ்சி சாப்டீங்க
நா இன்னைக்கீ ரொட்டி சாப்ட்டே ரொட்டியு கறி கொழம்பு
ஓகே நானு ரைஸு சிக்கன் சாப்ட
ஆ ஓகே ஓகே நீங்க எப்போ அதுக்கு அடுத்தது ஊருக் போவீங்க ஏ ஏ வாரத்துக்கு ஒருவாட்டி போயீங்களா மாஸ்
அ இல்ல சார் மந் மந்த்லி தா சார் போவேன் உம்
ஆ மந்த்த்லி எவ்ளோ நாள் லீவு ஒங்களுக்கு
மந்த்த்லி அது ஒரு த்ரீ டேஸ் வருங்க சார் லீவு நம்ம அது வேற நம் மொத் சுத்தமாக லீவு் ஒருனா ஊருக்கு போறோன்னா எமர்ஜென்சி நம்ம அது அப்படியே எடுத்துக்கலாம் அந்த மூணு நாள் ரெண்டு நாள் சேத்து கூட எடுத்துக்கல சார் அதனால நம் லீவ் போடாம இப்பவே அட்னான்ஸ் ஸ்டாட் ஆயிருது எதுவும் வராம பாத்தீங்கன்னா
ஆ
எல்லா பத்தியு எல்லாமே தெரியு சார் அப்புறம் ஓட்டி செஞ்சா நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் சார்
ஓகே ஓகே இப்ப நீங்க ஓட்டியும் பண்றீங்ளோ
ஆமா சார் ஓட்டி பண்ணாதா சார்
ஓகே ஓகே சரி புரியுது ம் அப்போ இந்த மாசம் போய்ட்டு வந்ட்டீங்களா ஊருக்கு இனிமேதா
ம் சார் இப்போ ஒரூ ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி போய்ட்டு வந்தே சார்
ஆ
ஆ அவ்ளதான் சார் போனும் சார் நெக்ஸ்ட் மந்த்து நெக்ஸ்ட் மந்த்தா சார் டார்கெட் பண்ணிரு அதான் சார்
ஓகே ஓகே எதுல போவீங்க நீங்க ரெகுலரா பஸ்
அது ட்ரெயின்ல ட்ரெயின்ல தா சார் ட்ரெயின் இங்கிருந்து வந்து நம்ம டிராவல் அது இங்க இருந்து ஸ்டேஷனுக்கு போனோம்னா இங்க இருந்து போவோ ஆட்டோ ரேப்பிட் அந்த மாரி ஏதாவது புக் பண்ணிடு போனும் சார் இப்ப நீங்க ட்ரெயின்ல போயிட்டனா ட்ரெயின் நம்ம ஊரு இதுல ட்ரெயின் இறங்குனாலே பக்கத்துல ஒரு ஒரு கிலோமீட்ர்ல வீடு சார்
ஓ ஓகே ஓகே எவ்ளவு நேரம் பயணமாகு அங்க ஊர்ல இருந்து உங்க ஊர்க்கு போற்துக்கு
டூ ஆர்ஸ் ஆகுங்க
ஆ அவ்ளதா ரொம்ப கிட்டதா அப்ப பிரச்சன இல்ல
டூ ஆர்ஸ் டு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் சார்
ஓகே ஓகே ஓகே ஓகே சூப்பர் அப்போம் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்னா அவ்ளோ நமளுக்கு அலச்சல் இருக்காது அழகா போய்ட்டு போய்ட்டு வந்துலாம் எந்த பிரச்சனயு இருக்காது
ஆமா சார்
ம் சேர் சேரி
நீங்க என்ன சார் படத்துக்கு போனீங்க கடைசியா
நான் இப்போதான் அந்த
என்ன படத்துக்கு போன மாஸ்டமே ஒரு நாலு படத்துக்கு போனே நானு அதுல வாழா படம்னு ஒன்னு கே மலையாள படம் வாழா டூ போனே அதுக்கப்புறம் அந்த இவ ரங்கநாத நடிச்ச அந் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு படத்துக்கு போனே அதுக்கப்ரோ என்ன படத்துக்கு போன அதுக்கப்ரோ இது சூர்யா அத இது தனுஷ் நடிச்ச அந்த கரா கரா படத்துக்கு போன
கப்றோ இவங்க யார் இது சூரிய நடிச்ச படோ என்ன படோ அது ஆ கருப்பு அதுக்கு போனே அப்றே அதுதா க கருப்புக் கடத்து லாஸ்ட்டா அது வந்து இந்த பிளாஸ்டுன்னு ஒரு படோ வந்துச்சு தெரியுமா அ து வீ ஆரஞ் ஜீவா அண்ண அதுக்கப்றோ ரெண்டு அ ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துக் குதா ஆமா கடசியா அதுதா படத்துக்கு போனே போன வாரோ போன வாரோ ஆ வியாழக்கெழம எப்பயோ ரிலிஸ் ஆச்சு அன்னைக்கு போன மோஸ்ட்டா நா வந்து படத்து போ மாட்டே நா வந்து போன வாட்டி ஊருக்கு லீவுல போயிருந்த சோ அங்க ஃபேமிலி அப் புறோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருந்தாங்க சோ அதனால ஒரே மாசத்துலேயே ஒரு அஞ்சு ஆறு படத்துக்கு போயிட்டே இப்போ வந்து லீவுலா முடுஞ்சு இப்போ வேலைக்கு இருக்க எடத்துக்கு வந்துட்டே சோ இப்போ வந்து கொஞ்ச கஷ்டந்தா படத்துக்குலா போறது நாளா இப்போதைக்கு எந்த ஒரு படோ போ முடியாது எல்லாமே ஏதாச்சு இருந்தாலு வீட்லயே இந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல அமேசான்ல பாத்துப்பே அடுத்த மொற ஃபிரெண்ட்ஸு பாக்கும்போது ஃபேமிலி பாக்கும்போது ஏதாச்சு வாய்ப்பு கெடச்சா அப்போதா போவே
கரெக்ட் சார் போய்டுங்க சார்
ம்
உங்களுக்கு எல்லா நெனச்சது நடக்கு சார் அ அதுதா சார் நீங்க பாரு லைஃப் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கன்னு நெனக்குற என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க இதே லைஃபுல்லா அப்டியே இருங்க உங்கள நீங்க மாத்திக்காதிங்க அதுதா
கண்டிப்பா கண்டிப்பா கடவுள்க்கு எல்லாத்துக்கு வரோ குடுத்துருக்க மாட்டாரு என்னோட வாழ்க்க வந்து நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு நா குடுத்து வெச்சவ ஆ கடவுளுக்கு தா நன்றி சொல்ணு நா இப்படி இருக்குறது வந்து என்னால கெடையாது எல்லா கடவுள் புண்ணியத்தாலதா நா இருக்கே சோ கடவுளுக்கு நன்றிகடனா இருக்கணு என்னால முடிஞ்ச உதவிய அப்பப்போ அத்தவங்களுக் பண்ணணு சோ அப்டியே இருக்கணு முடிஞ்ச அளவுக்கு கடவுளுக்கு நன்றி கடனா இருந்தாலே போது சோ அப்டியே நம்ம இந்த வாழ்க்கைய அப்டியே ஓட்டிட்டு போலா எப்பவுமே நமக்கு மேல உள்ளவங்க பாக்காம கீழ உள்ளது பாத்தாக்கா வாழ் க்க சிறப்பா இருக்கு நா நம்புறனால ஆ ம் ஆமா ஆமா ஆமா சோ அதனால எனக்கு எது கெடைக்குதோ நா வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பே எது கெடைக்லாலு வருத்தப்பட மாட்ட ஏன்னா என்ன விட கீழ்ல உள்ளவங்க நறைய பேர் இருக்காங்க நா அவங்கள தா பாக்கணு தவிர நம்ம எனக் கு மேல உள்ளவங்கள பாக்க கூடாது அப்ப பாத்தாதா கடவுள் குடுத்த அந்த விஷயலா எனக்கு வந்து ரொம்ப சின்னதா தெரியு அப்டி நம்ம யோசிக்கு போது இருக்குறதையு கடவுள் புடுங்கிப்பாரு
கரெக்ட் தா சார் சரிங்க சார் நம்ம உங்களுக் கூட பேசனதுலயே எனக்கு ரொம்ப சந்தோஷ சார் உங்கள மறுபடியு நானு அழைக்கிற நம்ம மீண்டு சந்திக்கலா ஓகே சா ஓ